ஆ சொல்லுடி ம் அதா இனிமேவு நீ அந்த மாரி வச் ச்சினா நல்லாதாருக்கு ஸ்டேட்டஸ்லா
இல்ல வச்சா நல்லாதா இருக்கு ஆனா நா வக்கிறதாவே இல்ல எனக்கு அ மத்தவுங்க மைண்டுக்கு நம்ம நம்பர் போகவே வேணான் முடிவு பண் டேன்டி ஸ்டேட்டஸ் பா அ ஸ்டேட்டஸு பாக்குறப்ப எல்லாருக்கு என்னோட எ ஞாபகொ வந்துருல்ல
ஆமாமா ஓ அதுனால வேண்டான்
ஆ அதுனா னால நா ஸ்டாப் பண்ணிட்டே எதாது இம்பார்ட்டன்னா வப் வெப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த.
சேரி சேரி சேரி உம் உம்.
சேரி சேரி யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்ன்னு சொல்லிட்டுதா அது ரெண்டுமே வச்ச. மத்தபடி இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதே குறச்சுட்ட ஆஹ இது. ப்ராஜெக்டுக்கு குரூப்ல இருக்கிறதுனாலதா அந்த ப்ளூ டிக்கிக்கே வச்சுட்டு இருக்க இல்ன்னா அந்த இதுவும் ஆஃப் பண். டேன்னு வையு ஸ்டேட்டஸ் பக்குறதுலயு என் பேர் வர்றது நின்று. ஆஹ ஆமா நா எப்பயுமே. மே ஸ்டேட்டஸ் பாக்கறது வராமதா வ.
ஆமா அப்படிதா வச்சிருப்ப உஹம்.
வந்து இந்த ப்ராஜெக்ட் முட். முடஞ்சோன. அதையு இது பண்ணிருவ பண்ணிட்டு. அப்படியே எல்லாத்தையு சுத்தி சிப்பு போட்டு.
நீனு பெட்டுகவுந்தா ஞாபகோ வருது. இது உனக்கு ஒண்ணு தெரியுமா இங்க எங்க வீட்டு கிட்ட ஒரு பொண்ணு. ஆஹ அந்த பொண்ணுக்கு மாஸ். மாச மாசோ பிளெட்டு குடுப்போ குடுப்பாங்க தெரியுமா.
ஆமா சொல்லிட்டு இருந்தீல அந்தப். பொண்ணு நீ நேர்ல போய் பாத்துட்டு வேற வந்தில ஒ.
ஆமா ஆமா இங்கதா நம்ம வீட்டு கிட்டதானே இருக்கு ஆ ஆமா ஆமாப்பா. உம் அதுப்ப அது வந்துட்டு அந்த டிசீஸ் பேரு தலஸ்மியாவாமா.
ஆ சேரி உம்.
அவங்களுக்கு நாலு. குழந்தைங்க ரெண்டாவது. அவனுக்குதா அப்படி இருக்கு. இப்ப அவ மாசமா. சோம் பிளெட் குடுக்குண்டி.
ரெண் ரெண்டாவது குழந்தைக்கு அப்படி இருக்குன்னா அப்ப மூணாவது நாலாவது. அதும் நல்லாப். பிள்ளைங்களா.
மொத மொத பையனு நல்ல பைய.
ஏய் எப்படிடி இப்படி எடையில அது அந்த நாலாவதாப். அப்புறோ இந்த குழந்தைக்கு வேணா அந்த மாரி இருக்.
அதுவும் இருக்கும்ன்னு சொல்லுவாங்க. அது அப்படிதா இருக்கு ஆளும் இந்த இங்க எல்லா எங்க வீட்டுக். கிட்ட இருக்கவங்கல்லா அந்த ரெண்டாவது பிள்ள சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா மைதாமாவு மைதாமாவுன்னு கூப்புடுவாங்க. அவ்வளோ வெள்ளையா இருக்கு டி அதுக்கப். இப்தான் தெரிஞ்சுது அது ஏன் வெள்ளையா இருக்குன்னா பிளட் இல்ல பிளட் ஊருற சக்தி இல்ல அவளுக்கு
ஓ அது ஊரவே ஊராதா
ஊராது அவளுக்கு
சரி ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு பாட்டில் பிளட் போ
ஒரு மாசம் பத்தாது தான் அது வளர வளர இன்னும் தேவைப்படும் அஹ் ரெண்டு
அது எப்டி பிளட் பேங்குல சொல்லி வச்சிருப்பாங்களா
இல்ல அது அப் அப்பிடி இல்ல அது வந்துட்டு எப்டின்னா யாராவது குடுக்கணு நம்ம பி டோனரு வே வேற குரூப் அப்பா இருந்தாலும் பரவாயில்ல குடுத்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டல இருக்குன்னு தனியா ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹஸ்பிட்டல்ல அத வாங்கி வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு தேவையானுங்கிற குரூப்பு பிலெட்
ஓ சேரி அப்ப இவுங்க வந்து கூட்டிட்டு போயி குட்டிட்டு போய் ஆள கூட்டிட்டு போய் பிளட்டு குடுப்
ஆமா இவ இன்னைக்கு போறானா முந்தின நாள் அந்த டோனர் குடுத்துருவாங்க போயி் ஆள கூட்டிட்டு போய் அது வந்துட்டு எங்க மாமா அம்மா வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எத்தனை பேரு போயிருக்காங்க தெரியுமா எங்க மாமாவ சொல்லி போயி இப்ப அவ ஊருக்கு போயிட்டாங்க ஓ சொந்த ஊருக்கு போயிருக் கா லீவுக்கு
உம்
வருவா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரியும் அவுங்களுக்கு வந்துட்டு இந்த ஆபரேஷன் பண்ணணுமா பத்து வயசுக்கு அப்புறம் ஆனா ஆப்ரேஷன் பண்ணாலும் அது எப் அப்டி என்னல்லாம் சொல்ல முடியாது அப்டிங்கறாங்க
ஏ அது வந்து ரிஸ்க்க் அப்டின்னா ஆப்ரேஷன் பண்ணாம இப்டியே மெயின்டென் பண்ணலாம்லடி
இப்டியே மெயின்டென் பண்ணலாம்ண்டி ஆனா பிளட்டு் உனக்கு நெறைய தேவைப்படும்லடி இப்ப இப்பவே ஒன்ரை யூனிட் டு அந்த மாரி
இல்லஏதாவது மேற்கொண்டு கிரிட்டிக்கல் ஆக்கி விட்டு விட்டாய்ங்கன்னா
அது அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவுமே அது ரொம்ப சிரமம் தான் கிரிட்டிக்கலாச்சுன்னா ஆனா வேற வழியே இல்லஅவுங்களுக்கு என்ன பண்ண போறாங்க என்னன்னு தெரில ஆனா நம்மதான் நெனைக்கிறோம் இந்த ஒ பொண்ணுதான் நமக்கு தெரிஞ்சன ஆனா நெறைய பேர் இருக்காங்க
அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனோம் நான் நெறையாபாக்கலாம் அது அய்யோ நான் வந்து சும்மா கா காச்சல் ஐயோ காச்சவந்துருச்சே இவங்களுக்கு காச்ச காச்ச காச்ச தேர மாட்டேங்கிறாங்களே ஒடம்பு தேர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு நான் போவேண்டிய ஆஸ்பத்திரிக்கு கொதியா கொதிக்குது நூறுக்கு மேல இருக்கு அப் அப்படின்னு தூக்கிட்டு ஓடு ரெண்டு பேரும் பதறி போய் தூக்கிட்டு ஓடுவோம் அங்கப் போய் பாத்தா காச்ச பிள்ளக்கி காய்ச்சதான் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மனநிலைமைக்கு வந்துரும் அந்த மாரிதான் இருக்கும் ஐயோ ரத்த கண்ணீரே வந்துரும் எனக்லா பாதி பாக்கவே நிமிறவே மாட் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டா என் டோக்கன மட்டும் வாங்கிட்டு ட்டு நான் போய் ஒரு எடத்துல உகந்துட்டு போன பத்துட்டே அங்கபோய் நிமிறவே மாட்டேன் என்னால அது வந்து ஜீரணிக்கவே முடியாது மறக்கவே மறக்காது நான் பத்து தடவ ஆஸ்பத்திரி போனாலும் அந்த எடத்துல அந்த கொழந்தை எப்டி இருந்துச்சோ அது ஞாபகம் வந்து
அதான் கா இன்னொன்னு கேளு நாங்க எங்க அத்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி ட்டு அவங்க அவங்க வந்து அத்த ஐசியூ ல வச்சிருந்தாங்கன்னு சொல்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வர வரவே இங்க எங்க ரிலே ஒரு சித்தப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்ட்டு ஆஹ் இங்க ஒரு ஆஸ் பத்ரில்ல சேர்த்துட்டு விட்டாங்க பாத்த பல்சே இல்ல டி சுத்தமா பல்சே இல்ல எமர்ஜென் ஸுல சேர்த்து வுட்டா அந்த எமர்ஜென்சில நாங்க போய் நிக்கிறோ அங்க வர்றங்க அத்தன பேரு நைட்டு அன்னிக்குன் பாத்து ஞாயித்துக்கிழம நைட்டு பல்சே இல்லாம ஆஹ் டா க்ட்ரு இருந்தாங்க இது எமர்ஜென்சிக்குந்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க எப்போதுமே அவுங்க இருந்து இவுங்ளுக் இந்த மாரி ஹா ட்டடாக்குன் சொல்லி அப்புற அவுங்க ஒடனே கூட்டிட்டு போய் ஆன்ஜியோ பண்ணணுன்னு சொல்லி உடனே உடனே அந்த எப்ப எட்ரைக்கு போயிருக்கறாங்க ஒம்போது மணிக்குலா கூட்டிட்டு ஒம்போதே முக்காலுக்கல கூட்டிட்டு போயிட்டாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஆன்ஜியோ அப்புன்னா அவ்ளோ பெரிய பிளாக்கு ஒரு பிளாக்கு தா அவ்ளோ பெருசா இருந்திருக்குது உடனே அவுங்களுக்கு ஸ்டண்டட் வெ க்கணு ஓபன் ஹார்ட் லா வேணா ஸ்டண்ட் வெக்கணு சொல்லி ஒம்போதே முக்கால் கூட்டிட்டு போனாய்ங்க ப த்து மணிக்கு வெளில வந்து இதுன்னு சொல்லி பத்தேகாலுக்கு ஸ்டண்ட வச்சு வெளியிலே கூட்டிட்டு வந்ட்டாய்ங்கடி
என்னடி சொல்லுத பரவாலி நல்ல ஹாஸ்பிட்டல்லா இருக்கே
போயு ரெண்டு டைம் உயிர் போயிருச்சாலே அந்த ஈ சி ஜி ல லயன் மாறி போயிருச்சாமா
ஏ என்னடி போன உயிர் இது திருப்பி கொண்டு வருவாங்களா அந்த இது படத்துல கா
ஆஹ் அது மாரி ரெண்டு டைம் இதாயிருச்சாமா
பரவாயில்லடி கிரேட்
செம்மா சூப்பர்டி ஆமா உங்ளுக் லைப் சூப்பர் டி டைமு நல்லா செட்டா இருக்கு டி
ஆனா ஒரு ஒரு பத்து நிமி சோ அந்த மாரி கொஞ்ச டிலேனாலு என்ன ஒண்ணுமே சொல்ல முடியாதே
இப்பதா பால் பாக்கெட் எல்லா வாங்கிட்டு வந்ட்டு மாடி மூணாவது மாடி ஏறணு லிப்ட் எல்லா இங்க இல்ல அந்த வீ ட்ல அதுல குடுப்பாங்கல்ல வீடு அந்த வீட்ல தா இருக்காங்க அந்த மா மூணாவது மாடி ஏறனஒனமே குபு குபு குப் உன்ன வேர்திருக்குடி வேர்த்து என்னன்னு கேட்டா ஒரு மாரி ஆயி மயக்கமே விழுந்துட்டாங்க ஆஹ் மயக்கமே போட்டாங்க அப்புறம் பாத்து நல்ல வேல ஏழு ஏழ்ரைக்கு இதே நைட் ட்டுனா என்ன ஆயிருக்கும் சொல்லு
அதானே
சம கிரேட்டு கி அந்த ஆஸ் பத்திரி சூப்பரா பண்ணிட்டாங்கடி ஆமா சரி நெனச்சே பாக்க முடில
அதான் நீ சொன்னதே ஒரு மாரி ஒரு பிளாஷாட்டல்ல இருக்கு அதான்
எடத்துல நாங்க இருந்தோம்அப்ப அப்ப எப்படி இருக்கும்னு பாத்து இருக்க எங்களுக்கு
ஆனா அவங்க வெளியில வந்து சொன்னாங்களா எல்லாம் முடி முடிஞ்சிட்டு இல்ல அப்பவே சொன்னாங்களா லைன் வந்து அந்ததெல்லாம்
அஹ் லைன் வந்தது அப்ப அந்த ஆன்ஜியோ பண்ணிட்டு வெளில வந்து அந்த இத காமிப்பாங்க வீடியோ காமிப்பாங்க ஆஞ்சியோ அந்த பிளாக்காமி இருப்பாங்க முக்கியமானவங்க மட்டும் போய் பாப்பாங்க எவ்வளோ பிளாக் இருக்கு என்னட்டு அப்ப காமிக்கும் போது சொல்லிரு இருக்காங்க உள்ள நாரெண்டு டைம் வந்துரு அப்படின் அந்த அந்த இசிஜி ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சிருக்கறாங்க
செரி அந்த ஹாஸ்பிட்டல்ல புல் பாடி செக்ப் எல்லாம் பண்ணுவாங்க ங்களா
பண்ணுவாங்க கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திடி
எவ்வளவு டி வரும்
வரும்ண்டி நெறையா வரும் நான் வேணா விசாரிச்சிட்டு வேணா சொல்றேன் உனக்கு அதுக்குன்னு அந்த இதெல்லாம் இதெல்லாம் போடுவாங்கடி அந்த மந்த்துக்கு ஒரு ஒரு மந்த்துக்கும் ஒரு ஒரு மாரி போடுவாங்கடி
அந்த இது மீனாட்சியில போட் மாரியா மீனாட்சியில அந்த மாரி ஆஃபர் எல்லாம் போடுவாங்க நறையா
அப்டியா தெரில இது வந்துட்டு இந்த அக்டோபர் மந்த்னா பிர பிரஸ்ட் கேன்சர்குள்ள இது அந்த மாரி போடுவாங்க அந்த மாரி போட்டாங்கன்னா வேணா நான் சொல்றேன் உம் ஆனா நாங்களும் இதுவரைக்கும் எதுக்கும் அந்த ஆஸ்பத்திரிய நம்பவே இல்லடி இப்பதாண்டி நம்பி இருக் ஆமா பரவாயில்ல நல்லா காப் பாத்திட்டாங்கா அன்னைக்கு சண்டே வேற டாக்டரும் இல்ல டாக்டரும் வர வச் சு அவர் ஆன்ஜியோக்கு பண்ணி எல்லா பண்ணிட்டாங்க டி ஒரு மணி நேரத்துக்குள்ளயே விறுவிறு விறுவிறுன்னு
பரவாயில்ல ஆனா பில்லு தீட்டி பாங்களே
பல்லு அது வந்துருச்சு நெறையா
ஆஹ் பில்லு இருந்தா அப்புறம் என்ன எல்லா உழ கொட்டிருவானுங்க ஆனா காசு போயிட்டு போகுது ஆஹ் அதான் அ அதான் எவ்ளோ நாளும் பரவாயில்ல காப்பாத்துங்க அப்டின்னு தானே நிக்க மு டியும்
அப்டிதானி
உம் எங்க அப்பாவா இது ஆப் ஆப்ரேஷன் முடிச்சிட்டு செக்கப்புக்கு போங்கன்னா இன்னும் போகலடி ரெண்டு வருஷமா
ஏய் எங்ளே நாளு டி நீ சொல்லிட்டு இருக்குற
போ மாட்டுறாங்க டி போனா நா எல்லா திரும்பி வர் வர மாட்டேன் அப்டின்னு சொல்லி
எதுக்கு அப்டி எதுக்கு எல்லாமே நெகட்டிவா எதுக்கு யோசிக்கும் ஆஹ
அவன செட்டில் பண்ணணும் இப்படி பேசிட்டு போகவே மாட்டறாங்க
நல்லா போனே போயி உடம்ப பத்தா தானடி இன்னும் நல்லா செட்டில் பண்ணலாம்
அவுக போனா மறுவடியும் இப்ப நிறைய கடன்னாயிடுச்சு டி புல்ல எல்லாம் கடன் ஆயடுச்சு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நாங்க இருந்து பாத் த்த வரைக்கும் நான் சொல்றேன் ஃபுல்லா ஆஹ் முன்னாடி மாரி இப்ப வேலை எல்லாம் இல்ல சரியா அது உழைச்ச காலம் எல்லாம் போயிருச்சு இப்ப வந்து என்னன்னா ஒரு ஓரளவு குடும்பத்தை ஓட்டுற மாரிதான் இருக்கு ஓட்டுற மாரியும் இல்ல அது ஓட்டுற மாரி போய்கிட்டு இருக்கு இவிங்களுக்கு நூறு ரூபா குடுக்குறது கே ஒரு யோசன வ மாரி ஆயிடுச்சு அத நினைச்சி ரொம்ப கவலைப்படுறாக எல்லாருக்கும் செஞ் கொஞ்சம் இதுகளுக்கு செய்ய முடியல அப்படின்ற கவல இருக்கு சரி நான் அப்புறமா பேசுறேன்டி நான் இத பத்தி பேசினா பேசிட்டே இருப்பேன்
ஆமா ஆமா சரி ஓகே பாரு பாரு